ஹலோ சாப்ட்டீங்களாங்க என்ன பண்றீங்க
கேக்குதுங்களா பேசறது நல்லா இருக்கிங்களா சாப் டாச்சா
ஆஹ் சாப்ட்டாச்சுங்க இதே மாரி நம்ம முப்பது செகண்ட் நீங்க பேசுங்க கட் ஆயிடு திருப்பி கால் பண்ணும் சாப்ட்டீங்களா கேளுங்க உ
ஓகே என்ன சாப்ட்டீங்க
ஆஹ் சாம்பார் தாங்க சாப் ட சாம்பார் தா சாப்ட்ட ஹலோ ஆஹ் ஆமா நைட்டு ஃபங்க்ஷன் ஒண்ணுக்கு போன மேரேஜ் ஹலோ
சாம்பார் எப்டி செய்ணு தெரியுங்களா சாம்பார் எப்டி செய்ற
தெரியாது தெரியாதே தெரியாதே
மேரேஜ் ஆய்டுச்சா உங்களுக்கு
இல்லங்க நீங்க வேற சிங்
சா சாம்பார் எப்டிக்கு சொல்றே சாம்பார் எப்டிக்கு சொல்றே பாருங்க ஒரு குக்கர்ல பருப்பு போட்டுக்கோங்க
ஆஹ் இல்ல முதல்ல கேஸ் ஆன் பண்ண வேணாமா
மொதல்ல பிரீ பிரிபரேஷன் பண்ணோல
ஆஹ் செரி ஓகேங்க முதல்ல நமக்கு அ அதெல்லா சொல்லாதீங்க முதல்ல நம்ம இந்த குக்கர்ல போட்டா இத்தன பேரு சாப்டலா இந்த குழம்ப இதெல்லா டிஃபெண்ட் பண்ட்டு அதுக்கப்றமா சொல்லுங்க
செரி உங்க ஊட்ல எத்தன பேரு இருக்காங்க
எங்க வீட்டுல டென் பேரு பத்து பேரு
ஐய்யயோ ஏங்க எனக்கே நாலு பேரு தான் சமைக்க தெரியோ சரி நாலு பேருக்கு தேவையான சமைய நா சொல்ற நீங்க அத பத்தா கன்வட் பண்ணிக்கோங்க இப்ப எங்க வீட்ல நாலு பேருதா அதனால ஒரு நேரத்துக்கு தா சாப்டுவோ அதனால செரியா
ஆஹ் சரி நீங் நீங்க சொல்லுங்க அது நா கத்துக்கிட்டு என்னோட பஃபியூச்சர்ல எனக்கு யூஸ் ஆகோ
ஆமா அப்ப சொல்லுங்க இது மாரி ஒரு ஃபரெண்ட் சொல்லி கொடுத்தாங்க சொல்லுங்
ஆஹ் உங்க நேம்வோட அப்டி நா ஞாபமா வச்சிருக்குற இந்த மாரி அவங்கதா சொல்லிக் குடுத்தாங்க கண் கண்டிப்பா கேபாங்க கண்டிப்பா கேபாங்க வருங்காலத்தில் வரு பவர்கள் என்ன என்ன எவ்ளோ அழகா எவ்ளோ சூப்பரா ச
சாம்பாருக்கு போயிர்வோ சாம்பாரு போய்ர்வோ பருப்பு க நூறு நூத்தம்பது பருப்ப கழுவி வச்சிடுங்க சரிங்களா குக்கர்ல அ கொஞ்சோண்டு மஞ்ச தூள் கொஞ்சூண்டு ஆயில் போட்டு குக்கர் மூடுவீங்க தானே மூடி அடுப்புல வெச்சிருங்க அடுப்புல வச்சோன அஞ்சு விசில் சில் வரு அஞ்சு விசிலூ வந்தோன அதுக்கப்புறம் ஓ ஆஹ ஆப் பண்ணிடுங்க சரிங்ளா
அஞ்சு விசில் வந்டோன ஆப் பண்ணிணும்
அப்புறம் விசில் வந்துட்டே இரு தீஞ்சு போயிருல்ல
உம் இல் அதாவது நம்ம நூறு நூத்தம்பது கிராம் போட்டு அஞ்சு விசில் வந்தநோ ஆஃப் பண்ணிணும்
ஆமா
நெக்ஸ்ட்டு
அதுக்கப்புறோ என்ன பண்ணு
உங்களுக்கே டெய்லி இல்ல டெய்லி சேய்றவு
ஸ்லோவா ப்ராசஸா சொல்லி குடுக்குறே அப்பதான நீங்க டக்குனு கத்துக்க முடியு ஒரு சின்ன வெங்காயோ ஆஹ் அவ் தக்காளி ரெண்டு
ஆஹ்
வெச்சுக்கோங்க‌ இல்ல அருவாமனைல பண்வீங்களா
ஆ நா நைஃப்‌லதா கட் பண்ணுவே
ஆஹ் வெச்சுக்கோங்க வெங்காயோ சின்ன வெங்காயொ இருக்குல்ல தெரிமா சின்ன வெங்காய
ஏம் பெரியோ ஆஹ் சின்னவெங்காயோ கே அந்த வெள்ளையா இருக்குமே அது தான சின்னவெங்காயோ
குட்டி குட்டியா இருக்குல்ல சின்ன சின்னதா
ஆஹ் தெரியு தெரியு தெரியு
கிச்சனுக் போனீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு ஆஹ் ஒரு நாலஞ்சு வெங்காயத்தை கட் பண்ணி வெச்சி சரிங்ளா
ஆஹ் அதுதா சாம்பார் வெங்காயன்னு சொல்லுவாங் அ
ஆஹ் வெரி குட் சாம்பார் வெங்காயோ அப்புறோ தக்காளி ரெண்டு
அ எல்லாமே ரெண்டு ரெண்டு ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயோ
அ ரெண்டு வெங்காயனா ரெண்டு இல்ல ஒரு ஒரு சின்ன கைல குட்டி கைல ஒரு நாலஞ்சு வெங்காயோ
ஆ செரி ஓகேங்க அப்றோ ஆ ஆ இதெல்லா வந்து ஆக இதெல்லா ஒடு ஒ ஒரே டைம்ல கட் பண்ணி ஒரே டைம்ல பொட்ணுமா இல்ல
ஒரே டைம்ல கட் பண்ணி வெச்சுக்கோணு
ம்
ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இத காய் எல்லாத்தையு கட் பண்ணி வெச்சுக்கணு நம்மள தேவையான காய் வெங்காயோ தக்காளி பச்ச மெளகால்லா கட் பண்ணி வெச்சுக்கணு அப்பறோ ஒரு வடசட்டில எண்ண ஊத்தி கடுகு தெரியுமா கருகு மஸ் டேடு
கடுகு ஆ தெரியு தெரியு
வெந்தயம்
ஆ தெரியு
மெளகு சீரகம் ஏதா கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு எடுத்து போட்டு அது பொரியு
ஏங்க அன கொஞ்ச கொஞ்ச போட்றது தா எனக்கு வந்து டாஸ்க்கே அது எப்டி
அது எப்டின்னா இந்த ரெண்டு விரல் இருக்குல்ல ரெண்டு விரல்ல ரெண்டு குட்டி விரல்ல இப்டி அள்ளி இப்டி போட்டோம்ல அதா கொஞ்சோண்டு
ஓ நம்ம ஒரு உப்பு நம்ம தூவுற மாரி லைட்டா போட்டு
ஆ அதங்க வெரி குட் அப்டிதா அப்டி எடுத்து இப்டி போற மாரி வெந்தயம் கொஞ்சோண்டு இது கொஞ்சோண்டு அது கொஞ்சோண்டு மிளகு சீரக கொஞ்சோண்டு எல்லாத்தையு போட்டு பொறியணு தீய வுட்றக் கூடாது சரியா தீய விடக்கூடாது அப்ற கருவேப்பில்ல போடு அதுக்கப்பறோ சின்ன வெங்காயத்த தூக்கி போடணு அது ரெண்டு வதக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்பற தக்காளிய போட்டு வதக் வதக் வதக்கி வுட்டுட்டு ஒரு பச்ச மிளகா போட்டு வதக் வதக் வதக்கி விட்டு அப்பற காயெல்லாம் போட்டு வதக் வதக் வதக்கிட்டு அதுக்கப்பற உப்பு போட்டுணும் உப்பு போட்டுட்டு மஞ்ச தூள் இது போட்டு நல்லா வதக் கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷ வுட்டுறணு அதுக்கப்பறோ கொஞ்சோண்டு மிளகா தூள் போடணு
ம் ம்
ஒரு சின்ன டீஸ்பூன் இருக்குல்ல பெரிய டீஸ்பூன் இல்லாம சின்னுண்டு டீஸ்பூன் க்கும்ல டீ ஸ் ஏ அப் அப்றோ சாம்பார் தூள் நறைய இப்ப அது ஒரு ஸ்பூன் ல மிளகா தூள் போட்டீங்கனா ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் போட்ணு
ஆ ஏன்னா நமக்கு வந்து சாம்பார் வந்து காரமா இருக்க கூடாதுன்ட்டு
அதுக்கு தா ஆமா பிள்ளைங்கலா சாப்டுவாங்க அப்ப தா சாம்பார் நல்லா இருக்கு மிளகா தூள் போட்டா நல்லாவே இருக்காது
காரக் கொழும்பு சரி ஆயிடும்ல அதனால தா புரிது புரிது
என்ன சமையல் தெரியாதுங்க எவ்ள அழகா சொல்றீங்க பாத்தீங்களா அப்றோ
இல்ல கத்துக்கு இல்ல ஒன்னு ஒண்ணு கத்துக்கு இருக்கணுனு ஆர்வமா இந்தா இது நமக்கே தெரிஞ்சுரும்
ஆ அப்பற எதுக்கு நா சொல்லிட்டு அப்ப பருப்பு போட்டு நல்லா கடைஞ்சு விட்டுட்டு அத தூக்கி கொட்டிட்ணு அது தூக்கி எதுல
எது கொட்டிடணு கீழ கொட்டினுமா அப்டிங்களா என்னதுனா இப்ப நீங்க லாஸ்ட்டா ம் எனக்கு சரியா கேக்கல
வதக்குனதுல இந்த பருப்ப கடைஞ்சுட்டு அத கொட்டிடணு அப்புற தலமுல தலமுலனு கொதிக்குமா இது இடையில ஒண்ணு விட்டுட்டோ புளி இருக்குல்ல ஒரு நெல்லிக்கா சைஸ் பெரிய நெல்லிக்கா சைஸு ஊற வெச்சுக்கணு முன்னாடி
உஹம் உஹம்
இப்ப பருப்பு எல்லா கொதிச்சக்கப்புறோ காய தொட்டு பாக்கணு வெந்திருச்சா வெந்திருச்சு வெந்திருச்சானு பாத்ததுக்கப்புறோ வெந்துருச்சுன்னா அந்த புளிய கரச்சு ஊத்தி அது ஒரு கொதி கொதிக்க விட்டு உப்பு காரோ எல்லா சரி பாத்துட்டு இறக்கி மல்லித்தூளி மல்லித்தூள் ஆஹ் ஆ சீ மல்லித்தழ இருக்குல்ல அத
மல்லி மல்லித்தழ நா மல்லித்தூளா
மல்லித்தூள் இல்ல மல்லித்தழ கருவேப்புல கொத்தமல்லி சொல்லுவோல்ல
ஓ ஓகே ஓகே ஓகே ஓகே அதுதா கொத்தமல்லி தா மல்லி புரிது புரிது புரிது கொ கொத்தமல்லி
அத போட்டு இறைக்கிற வேண்டிதா சுட சுட சாப்பாட வச்சு சாம்பார் ஊத்தி சாப்ட்டு பாருங்க செம்மயா இருக்கு
சரிங்க இன்னிக்கே ட்ரை பண்ணிட்டு நா சொல்ற உங்களுக்கு
கண்டிப்பாக நல்லா இந்தா என் பேரு சொல்லுங்க நல்லா இல்லனா உங்க
இது என்னங்க நாயம் நா நல்லா இந்தாலு நல்லா இல்லனாலு உங்க பேரு தா
தண்ணீர் வேற நீங்க என்ன சமச்சீங்க இத நாள் வரைக்கு எதா சமைச்சிருக்கீங்களா நூடுல்ஸ் இது மாரி எதாவது
ஆஹ் அந்த மாரிதா சமைச்சிரு அவ்ளதா வேற எதுனாலு அந்த அளவு எல்லா தெரியாது
ட்டு
ஆஹ் அது அதெல்லாந் தெரியு அதெல்லாந் தெரியு‌ ‌வெஜ் தியா அதெல்லாந் தெரியு
ஆஹ்
பேசிக்கான்து எல்லாமே ஓரளக்கு தெரியு எனக்கு இன்னொன்னு இந்த எக் ரைசு பண்றதுக்கு சொல்லிக் குடுங்க
எக் ரைஸ் எக் ரைஸ் எப்படி நா செய்வேன்னா சாதோ அடிச்சு ஆர வெச்சிருக்கோ இல்லயா அத
ஆமா
அத விட்டு அடிச்சிட்டுக்குவ கொஞ்சோண்டு ஏ ரொம்ப கி வடசட்டில வெச்சுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்குவ இதுக்கு பெரிய வெங்காயமே போட்டுக்கலா
ஆ
புளிப்பா எதா புளி பேஸ் ஏங் ஒரே ஒரு தக்காளி போட்டுட்டு கொஞ்சோண்டு உப்
தக்காளில்லா வேணாங்க எனக்கு வந்து ஆஹா தக்காளி வேணா எனக்கு ஸ்பைஸ் க்டா இருக்கணூ தக்
ஓகே ஓகே தக் காளி கட் பண்ணிப்போ சி கட் பண்ணிடுங்க ஓகே வேண்டா நம்ளுக்கு வெங்காயத்த போட்டு வதக்கி விட்டு முட்டைய நாலஞ் சு ஒடச்சு ஊத்திட்லா தாராளமா ஒடச்சி ஊத்திட்டு உப்பு மெளகாத்தூளு மல்லித்தூள் சீ அது பேரின்னா மெளகுத் தூள் மிளகுதூளு இத எல்லா போட்டு மிளகுத்தூள் பெப்பர் பவ் பெப்பர் பவுடர்
ஆ ய ஒன்ஸ் மோருங்க ஃபஸ்ட்டு எண்ண ஊத்திக்ணூ அதுக்கப்பமா வெங்காயத்த வதக்கிணூ
ஆம்மா
அதுக்கப்றோ என்ன பண்ணூ இந்த ச மெளகுத்தூள் போட்ணுமா
ம் ஆமா கருவேப்பில எறக்கப்றோ கூட போட்டுக்கலா நல்லாருக்கூ
அது சாப்பாடு நம்ம போட்டு எந்தளவுக்கு நம்ம சாப்பாடு போட்டுக்கணு அதுக்கேத்த மாரி நமக்
ஆமா ஏ ஆமா காரோ சில பேர் ரொம்பக் காரமா சாப்டுவாங்க
நம்ம முன்னாடி ஆ அத்னால அது நம்ம பின்னாட் ஆ சாப் பாட்ல போட்டாலூ அது ஸ்பா சாப்பாட்ல ஒட்னாதா நமக்கு இன்னூ நல்லா காரமா நல்லாருக்கூ நம்ம முன்னாடி என்ன பண்ணனூ அத மண்ண அது சொல்லுங்க அந்த வெங்காயோ முதல வதைக்கிறே நெக்ஸ்ட்
முட்டைய போட்டு ஒடச்சு ஊத்திர் ணோ
ஆ செரி அப்றோ
மெளகுத்தூள் உப்பு ஆ மெளகாத்தூள் கறி சிக்கன் மசாலா இருக்குல்ல அது கூட சேத்துக்லா
சிக்கன் மசாலா அது கூட ஆட்
ஆ ஆட் பண்ணிக்லா ஆட் பண்ணிட்டு சாதத்த போட்டு உதிர் உதிரியா க சாதத்த போட்ருவோ போட்டதுக்கப்றோ நல்லா வதக்கணூ நல்லா ஒண்டு மசாலாலா ஒண்டு சேர்ற மாரி வதக் தூக்கிட்டு அதுக்கப்றோ லாஸ்ட் ளகுத்தூள போட்டுர்ணூ போட்டு அப்டியே எறக்கி வச்சுர்ணோ அதுக் அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா சும்மா தடால்புடியா இருக்கு வீட்ல மதிய வச்ச சாத எல்லா எக்ஸ்ட்ரா இருந்ச்சு வச்சுக்கோங்களே நைட்டு இந்த மாரி ப்ரிப்பேர் சாப்ட்டு பாருங்க சூப்பரா இருக்கு
சரிங்க நீங்க எல்லாமே சொன்னீங்க ஆனா உப்பு போடாது சாப்பிடுறா அப்படின்றீங்க
உப்புலா அப்பயே சொன்னேன்ல உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க
உப்ப ஆட் பண்ணிக்கணனு அ அதுதா எனக்கு உப்புதாங்க எனக்கு பயமாவே இருக்குது ஒண்ணு ஒண்ணுத்துல இப்ப சின்ன ஒண்ணு ஒரு அத ஒரு கொழம்பு அது மாதிரி லா ஒரு டைம் கொஞ்சமா போட்டாலே கரெக்ட் ஆயிருது இந்த உப்பு அளவு டைம் நறைய போட்டாதா அதுக்கு வந் து அந்த உப்பும் போட்டதுக்கு வந்து கரெக்டா ஒரைக்குது அது எப்படிங்க அது ஒன்னுமே
என்னய பொறுத்த வரைக்கும் எப்புடின்னா ஃபர்ஸ்ட் டைம் உப்பு போடுறதே கரெக்ட் ஆ இருக் கு செகண்ட் டைம் உப்பு போட்டேன்னு வச்சுக்கோங்களே அது எக்ஸ்ட்ரா போயிடும்
பரவால்ல நீங்க நல்லா சொல்லி குடு றீங்க இப்பத்திக்கு எனக்கு சாம்பார்